ஹலோ ஆ கேக்குதா வணக்கம் என்ன பண்றீங்க
நா பாத்தீங்கன்னா இனி மேல் தான் சாப்பிடலான்னு இருக்கங்க நீங்க என்ன பண்றீங்க
ஓகே ஓகே ஓகே நா என்ன அது மா என்ன பண்னாலு ஆகு
அப்டிங்களா சரிங்க என்னங்க ஒரே வாய்சா இருக்குங்க
அது அங்க இது பண்ணிட்டு போறாங்க மழை வர மாதிரி இருக்கா
இல்ல இல்லிங்க அ ஒரே காத்து தா அடிக்குதுங்க சூறாவளி காத் தாங்க
ஆ ஆமா இனி அதுவு இல்லாம காத்து காலம்ந்தான
ஆமா ஆமாங்க
ம் அதுனால கொஞ்சோ இதாவு தவிர
சேர் சேரிங்க இன்னைக்கு உங்க டெய்லி ரொட்டீன் எப்டி போச்சுங்க
ஆ பரவால்ல போச்சு இன்னைக்கு காலையிலயே சிக்கன் பன்னிருந் தாங்க அதுக்கு அண்ணி எல்லா வந்துருந்தாங்க அண்ணி பாப்பாங்க ம் ம் பாப்பா கொஞ்சோ அவங் கூடைலா விளையான்ட்டு
சேர் செரிங்க நீங்க அங்க இருக்கிறீங்களா உங் ஊர்ல இருக்கீங்களா
ஆ ஊருக்கு வந்துட்டோ மே முந்தாநேத்து நைட்டே ப்ரெண்டு கிட்ட ஆ பேசுங்க பேசு
உங்க ஹாஸ்டல் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனீங்களா
ஆ ஹாஸ்டல் ஃப்ரெண்டு கிட்டையு பேசினே அது போக இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுனே
அவ எங்கயோ லக்சர் இதுக்கு ட்ரை பண்ணி அதுல கிடைச்சிருக்கு
ஓகே ஓகேங்க
ம் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி சொன்னா எனக்கு அது மறந்து போச்சு அதுல வந்து கெடைச்சிருக்குது
அ
அ அப்டின் சொல்லிருந்தாங்க
அ ஹ சேரி சேரி ம்
ஏ அவ்ளோ சலுப்பா
ம் ம் அவ்ளோ டயர்ட்ரி
என்ன என்ன ஆ
அ சாரிங்க அக்கா தெரியாம டி போட்ட
ஆ என்ன வேலயாச்சு இன்னைக்கு
ஆ இன்னைக்கு என்ன வேலை ஆச்சன்னா இன்னிக்கு அண்ணனுக்கு பொண்ணு பாத்துர்க்குங்க
ஆ
காலைல அப்றோ அதுக்கெல்லா வீட்ல அப்பா போயிட்டாங்க அதுக்கப்றோ வீட்டுக்கு வரன்னு போன் பண்ணாங்க அப்றோ வீட்ட எல்லா கொஞ்சோ அரேஞ்ச் பண்ணி கூட்டி எல்லா சுத்தம் பண்ணாங்க முன்னாடியே நாங்க வீட் ட்ல இருந்து வந்தாங் வரவேற்ப்புக்கு நின்னாங்க
ஆ சேரி சேரி
அங்ககு இருந்து ஒரு மூணு பேர்ல வந்திருந்தாங்க
ம் ம் ம் வந்து எல்லா பாத்துட்டு போனாங்ளா
ஆமா ஆமாங்க அதா புடிச்சுகிச்சுன்ட்டாங்க அவிங்க பாத்தீங்ன்னா அவி அவிங்க வீட்ல அவிங்க அப்பா ஆ அங்கதாங்க நம்மளோட ஆத்தாவோட பொறந்தீங்க வீட்டடிதா மில்லு லீஸ்ட்டுக்கு எடு த்து ஓட்டிட்ருக்காங்க பக்கத்துலயேங்க சக்கர ஆலயில தெரியின்ட்டாங்க அப்பா வாங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சோன் ஆமா தெரியுது ஆ நல்லா பேசியிருக்கிறோ தெரியு அப்டின்ட்டாங்க
ஓ மாமாவுமா
ஆமா ஆமாங்க முன்னாடியே தெரியுமாமாங்க ரெண்டு மாமுக்குமே ம ஆ அவிங்களுக்குமே அவிங்களுக்கு தெரியுன்ட்டாய்ங்க
ம் சேரி சேரி சேரி
ம் அப்பறோ எல்லா கொஞ்சோ தோட்டத்து எல்லா வந்து விசிட் பண்ணாங்க பாத்தாங்க மேற்பார்வ
ம்
அப்பறோ நடந்தே ஊட்டிட் போனுங் ஊர் எல்லாருத்துக்கு தெரிஞ்சி போச் சிங்க அப்பறோ இன்னிக்கி பால் சொசிட்டில ஊருக்கே எல்லா தெரிஞ்சு விளம்பரமாயி போச்சுங்க வாரவெய்ங்கல்லா கேட்டாங்க எல்லா கேட்டாங்க வார ஏனா அவ நடபாதயா போனோங்க கார்ல போலான்ருந்தா கொஞ்சோ அங்க தடோ செரியில்லேன்னா
இன்னு தண்ணி வந்துட்ருக்குதா தண்ணீரம்
இல்ல இல்ல ம் நாங்க வந்து இன்னு கா காடு அளக்கறக்காக வெயிட்டிங்க நாளான்னிக்கு வருன் சொல்லிருக்காங்க
ம்
அதுக்காக வெய்ட்டிங் இன்னிக்கி ஈரோட்ல இருந்து ஒரு அண்ண வந்தாங்க அந்த காட்டு
ஆமா
அப்புறோ இன்னிக்கி அங்க ஆ என்னது ஊராட்சி ஒன்றியும் அந்த அலுவலகத்லருந்து ஆ நாளானிக்கு வாராங்கன்னு ஆர்டரு வாங்கிட்டு இன்னிக்கு வந்து அ யார் யார் வந்த தோட்டத்துக்கு போறக்கு எதிர்த்தாங்களோ அவிங்க வீட்லேலா போயி இவிங்க சொன்னாங்க
ம்
ஆ அந்த அண்ண
ஓ செரி செரி
அப்பறோ நாளானிக்கி வேலய ஆரம்பிக்கிறோன் சொல்லிருக்காங்க அளக்கிரவியங்க வாறனுமாம சீக்கிரோ வேலயாச்சுன்னு பரவாயில்லிங்க அ
இப்ப சணப்புக்காடெல்லா ஓட்டி இதுபண்னியாச்சா
அதெல்லா ஓட்டி சும்மா கெடக்குதுங்க மாச கணக்குலிங்க மாச மாயிருச்சிங்க
சே சித்தப்பா கட
எல்லா ஓட்டி தா கிடக்குதுங்க எல்லா பொதுவுலதான ஓட்டுருங்க அவிங்க அவிங்கவுங்க ஓட்டிக்கிறாங்க நம்ம நம்மவங்க ஓட்டிக்கிறாங்க
ம்ஹு செரி செரி சரி ஆத்தாவுக்கு ஹாப்பியா ஆத்தா என்ன சொல்லுச்சு
ஆ பரவாயில்ல பரவாயில்லன்ட்டாங்க என்ன நேர்ல அவிங்க வரலீங்க அவிங்க நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு சின்னு கிளம்பி விட்டாங்க அப்புற அவங்க சித்தப்பா வீடுதா வந்திருந்தாங்கங்க
ம்ஹும்
அப்பறோ அ அண்ண மச்சன வந்திருந்தாப்லைங்க
ஆ பாரா
பெங்களூர்ல ஐ டில ஒர்க் பண்றாங்களாமாங்க சா ஐயயோ ஆ சேரி சேரிங்க
பரவாயில்லைங்க
ஆ
ஆம் சார்ஜ் எல்லா இருக்குதா ஃபோன்ல
அதெல்லா இருக்கிதுங்க
சேரி வந்து எல்லா பாத்துட்டு புடிச்சிட்
ஆமா ஆமாங்க
ம் சேரிப்ப
அ
சேரி செரி செரி அம்மால என்ன சொன்னாங்க சித்திலா ம்ஹு அங்க யாரு அ நா யா அங்க யார் யார் போயிருந்தா ஒரு நாலஞ்சு பேர் போயிருப்பாங்கள நம்ம
அ இல்ல இல்ல இல்லைங்க அ நம்ம அண்ணனோட அக்காங்க
ம்
அப்பங்க
ம்
அப்புற குழந்தையல்லா யாரும் கூட்டிட்டு வரலீங்க அதுக்கப்புறங்க ஆ ச இது சித்தி ஆ அப் ப்பாச்சி சித்தப்பா சித்தி அப்புற அண்ணனுங்க ஆங் பையனுங்க அதுக்கப்புற அங்கிங்க அ சித்தப்பா எங்க சகல வீடுங்க
ம் ம்
அங்க பாத்திங்கன்னா அவிங்க பையனும் அவிங்க மருமவணுங்க மருமவளுங்க
ம் ஹ
ஆ அதுக்கப்புற அவ்வளோ தாங்க அப்புறோ சித்துப்பா அவிங்க சகலுயும் அவிங்க வீட்டுக்காரவிங்க வந்துருந்தாங்க
ஆஹ
ஆ சித்தப்பா சித்திங்க தங்கிங்க
சேர் அதா புடிச்சிருச்சுல்ல அப்புற என்ன ஆ
அப்புற நல்லபடியே எல்லா முடிஞ்சுதுங்க இனி நல்ல நாள் பாத்து உங்களுக்கே அழப்பு வரும் நினைக்கிறங்க தடமொழிக்கு
ஆமா ஆமா ஆமா சேரி இதாகட்டும் சொன்னா நான் போன் பண்ணில் நாங்கள் இப்டி போய்ட்டுருக்கறோம் அப்டின்னு சொன்னா சேரி ஓகே போய்ட்டு வா தம்பிதான்
சேர் சேரிங்க
வந்தரலா அப்ப சேரி போய்ட்டு வாங்
காலைல ஏலு மணிக் பண்ணீங்களா
பண்ல அவனே தா பண்ணா எத்தன மணிக்கோ பண்ணா ஆ போய்ட்ருக்குறோ எல்லாரு இப்டின்ந்தா போய்ட்ருக்குறோ அப்டின் சொன்னா செரி செரி போய்ட் டு வா பாத்துட்டு வாங்க அப்பற இத நிக்லா அப்டின் சொல்லிட்டு அப்ப நாங்களு இது பண்ட்டோ
சேர் சேர் செரி
ம் ம்
ம் ம்
சேர் இத ஆகுட் டப் டிப் கடன உடன வாங்கி பண்ணம்னா கடக்குது அப் போய் கட்டுன்னா கடக்குது
ஆமாங்க இப்ப வீடு ஆல்ட்ரேஷன் பண்றன் சொல்லிட்டு இருக்காங்க மூண் நாள் ல எல்லா டைல்ஸிங் பண்ணி உள்ளயே அட்டாச்ட் பாத் ரூம் கட்ணு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பறம் நாளைக்கி ம் ம் ம்ம் என்ன சொல்றதுங் நாளைக்கு நம்ப அல க்கற செலவு வந்தாலும் நாளைக் பைப் லைன் போட்டு அந்த தென் தெனந்தோப்பு காட்டுக் கொண்டு வரக்குல்ல கொஞ்சோ ஒத்தி ஒத்துக்குவாங்ளான் தெரிலீங்க ஆ அப்பறம் சொட்டு நீரல்லா கொஞ்சோ எ
பூவே பூச் சொல்ல வந்தானப்பா
அப்டியெல்லா நெனைக்கு முடியாதுங்க அதுக்கு நம்போ கொஞ்சோ சேத்து போட்ற மாரிதா இருக்குங்க
ஆமாமா
அ அ அ அது ஏதோ ஒரு ஃபோர்ஸோட போர்ஷா போட் டா கொஞ்சோ வேல முடிஞ்சுதுங்க அப்பறோ அது மேல அப்பறோ போட்டதா ஆவ்ணுங்க வேற வழி இல்லேங்க
ஆமா ஆமா ஆம்
ஆமா இல்ன்னா வேற அப்பறோ என்ன பண்றாங்க ஆ ஆமா ஆமா ஆமா ஆமாங்க
ம் ம் ம் சேரி செரி செரி
ம் ம் நீங்க சா பாப்பால்லா சாப்புட்டாளுங்ளா
இந்தோ வெளில வெளயாண்ட்ருக்கா சேரி நா பேசிட்டு போல அப்டின்ட்டு வந்த நானு
உங்க வீட்டுக்கார்றங்க
அவரு எங்யோ பக்கத்து வீட்ல பையனுடைய வண்டி ஏதோ கொஞ்சோ ரிப்பேருன் சொல்லி ட்டு ரெண்டு பேரு வண்டிய சர்வீஸ் கொண்டு போ போய்ருக்கறாங்க ஒத்ரு விட்டுட்டு ஒத்ரு வண்டில வருவாங்க ரிட்டன்
பயனவிங்க வண்டிங்கலா யாருங்க பயணவிங்க வண்டிங்ளா
பக்கத்ல பக்கத்துல பைய அங்கே பக்கத் துல ம் ம் ம் இவர் கொண்டு விட்டுட்டு அப்போ வர்றதுக்கு ரிட்டனு வர்றதுக்கு ஆ வண்டி இல்ல அப்டீன்ட்டு இப்ப ரெண்டு பேர் சேந்தா போனாங்க
உங்க பாப்பாவோட ஃப்ரெண்டவிங்க அம்மா அண்டய நாடு விட்டங்க வந்தாங்க
அண்டய நாய் தா
தேங்க்யூ அக்கா அதா பக்கத்து மாநிலத்துக்கு போய்ட்டாங்களாமாங்க
தெர்ல ஆமா ஆமா
செரி செரி அவங்கிட்டயோ பேசணும்ங்க
செரி செரி செரி ம் பேசு பேசு பேசு நீ ஆண் ரெண்டு கிட்டையு பேசினியா செரி பேஸ்லனா தப்பத்தா ஒரு
எ எனக்கு ஒண்ணும் பேசவே தெரியாது பாருங்க நீங்க சொல்லிதா பேசறே பாருங்க
ஆமா எனக்கு நீ சின்ன பைய தானே
ஹ நா சின்ன பையனா இப்புடி சொல்லி சொல்லியே ஏதோ ஒரு படத்துல வர மாரி ஒரு படத்துல வருங்க அது கூட அப்பு ஒரு ஹீரோ நடிச்சுருப்பாருங்க காமடி ஹீரோ என்ன சின்ன பைய அதெல்லா சாப்புட கூடாது உங்குளுக்கு சுகர் இருக்கு பி பி இருக்குன்னு சொல்லி சின்ன பையன் சின்ன பையனு சொல்லி கடைசில கெள்ட்டு பையனாக்கிடுவாய்ங்க
அப்படிதா ஆயிப்போச்சு
அப்படியென்ன ஆக்கிட்டு இருக்குறீங்க நீங்
உ
செரிங்களா நா ஒரு டிகிரி முடிச்சுட்டுங்க அ ஒண்ணு இன்னோ சின்ன பைய கெடையாதுங்க செரிங்களா
செரிங்க
இன்னோ மலமட்டையாக்கிட்டு இருங்கீங்கலாட்ருக்குது இப்புடியே சின்ன பைய சின்ன பையனு கெழுட்டு பையன் ஆக்கிடுவீங்க நீங்க
செரிடா செரிடா செரி வெக்கறே வெய்யு ம் வெச்சிரு வெச்சிரு